யா ப்ரோ
ஆ ஃப்ரீதாம் ப்ரோ பேசுங்க ப்ரோ ப்ரோ நான் இப்பதான் ப்ரோ இப்பதா எல்லா வேலையும் முடிச்சுட்டு உக்காண்டு இருக்கேன் ப்ரோ நீங்க
நானும் தா ப்ரோ சும்மாத ப்ரோ சாப்ட்டாச்சுங்களா
ஆ சாப்டம் ப்ரோ நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்டாச்சு ப்ரோ என்ன சாப்ட்டீங்க
ப்ரோ நான் எங்க வீட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பருப்புஞ் சாப்பாடு ப்ரோ பருப்புஞ் சாப்பாடு தொட்டுக்க ஊருக்கா அங்க ப்ரோ
இங்க சுண்டல் சாப்பாடு ப்ரோ
சுண்டல் சாப்பாடா சூப்பர் ப்ரோ சுண்டல் சாப்பாடு எப்படி ப்ரோ பண்ணுவீங்க
நான் பண்ணல ப்ரோ ஒய்ஃப் தான் பரோ பண்ணாங்க உங்க வீட்ல யார் பண்ணாங்க ப்ரோ
சேரி சே எங்க வீட்ல எங்க அம்மாதான் ப்ரோ பன்னாங்க
சேரிங்க ப்ரோ எல்லாரும் வீட்லதான் இருக்காங்களா ஆ எல்லாருாமே முடிஞ்சு ப்ரோ
அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க ப்ரோ நான் மட்டும்தான் ப்ரோ இருக்கேன்
ஆ சரிங்க ப்ரோ போற ஊருக்கு போறக்கு முன்னாடியே சமைச்சு வச்சுட்டு போயிட்டாங்களா
ஆ ஆமாம் ப்ரோ சமச்சு வெச்சு போய்ட்
ஆ ஓகே ப்ரோ ஊருக்கு போயிட்டு இன்னைக்கே வந்துருவாங்களா ப்ரோ
ஆ இன்னைக்கே வந்துருவாங்க ப்ரோ
சேரிங் ஏ எனக்கு எல்லா வொர்க்கும் முடிஞ்சு ப்ரோ
அப்ப ஜாலியா இருக்கேன்னு சொல்லுங்க
ஆ ஆமா ப்ரோ ஜாலியதான் இருக்கேன் நீங்க எங்க ஒர்க்குக்கு போறீங்களா இல்ல வீட்லதானா
ப்ரோ நான் ஒர்க்குக்கு போயிட்டு தான் ப்ரோ இருக்கேன் பார்ட் டைமா கிடைக்கிற வேலைய பண்ட்டு இருப்பேன் ப்ரோ
ஓகே ப்ரோ என்ன ஒர்க்குக் போறீங்க
ப்ரோ நான் இன்ஜினியரி்ங் முடிச்சிருக்கேன் ப்ரோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் நான் பாத்தீங்கன்னா கம்பெனியில சூப்பர்வைசர்ரா‌ ஒர்க் பண்ட்ருக்கேன் ப்ரோ நீங்க ப்ரோ நீங்க நம்ம என்ன நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன மாரி வேலைக்கு போயிட்டுருக்கீங்க
நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் ப்ரோ நான் லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கன் இன்ஜினியரிங் முடிச்சட்டு உங்களுக்கு வேலை கிடைச்சது பெருசு ப்ரோ இங்க ஃப்ரெண்டுல்லாம் வேலை இல்லாமாதா சுத்திட்டு இருக்கானுங்க ஆனா சமமந்தமே இல்லாத வேலைக்கு தான் ப்ரோ நீங்க போயிருப்பீங்க
இ இப்ப நான் போற வேலைக்குமே சம்பந்தமே இல்லதான் ப்ரோ இருந்தாலும் என்ன ப்ரோ என்ன ப்ரோ பண்றது இந்த மாசத்தை ஓட்டுறதுக்காக நம்ம போய் தான ப்ரோ ஆகணும்
மாசத்தை ஓட்டுறக்காக போக கூடாது ப்ரோ நீங்க லைஃப்ல ஏதாச்சும் பண்றக்காக போகணும் ப்ரோ மாசத் ஓட்றது இப்ப ஓட்டிட்டே இருந்தா காலம் தா ப்ரோ வேஸ்ட்டாகோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க தா ப்ரோ கரெக்ட்டான பாதை சூஸ் பண்ணோ
ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட் தா ப்ரோ பாதை வந்து நம்ம சூஸ் பண்றதுக்கு டைமு இததுெல்லா பாக்க கூடாது ப்ரோ இருாலு டக்குன்னு நம்ம சூஸ் பண்ணி போகணு இருந்தாலு என்ன ப்ரோ பண்றது இப்ப தெரியிற சுச்சுவேஷன் அந்த மாரி இருக்கு ப்ரோ
பு்ரோ ஒன்னே ஒண்ணு சொல்றாங் பு்ரோ உங்களுக்கு வந்து சுச்சுவேஷன் எப்டி வேணா இருக்கலாம் ப்ரோ இப்ப நீங்க ஒரு ஒன்னு வேணும்னா நீங்கதா ப்ரோ அதுக்கான முயற்சிய ஏற்படுத்தணு இல்லாட்டி நீங்க இதே மாரிதா புடிக்காத வேலைக்கு போயிட்டேதா ரொட்டேஷனா அதேதா ப்ரோ பண்ணிட்டு இருக்கணு உங்களுக்கு என்ன தோணுதோ அத இறங்கிய
அததா ப்ரோ நானு சொல்றே நீங்க வந்து இப்போ டிப்ளமா பச்சிருக்கன்னு சொல்றீங்க லேப்ல ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்க அப்ப லேப்ல ஒர்க் பண்றீங்கன்னா இப்ப நீங்க என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சீங்க ப்ரோ
இல்ல ப்ரோ நா டிப்ளமோலாயில்ல மெக்கானிக்கல் தா ப்ரோ படிச்சே மெக்கானிக்கல்ல பாத்தீங்கன்னா ஓரியன்டடா தா இப்ப நா வேல பாத்துட்டுடிருக்கே மெக்கானிக்கல் சவுண்ட் தெர்மல் சவுண்ட் டவர் சண்ட் அ மாதிரி சண்ட்லா பாத்தீங்கன்னா நாங்க லேப்ல வெச்சுதா டெஸ்ட்டு பண்ணுவோ என ஓரியன்டா தா ப்ரோ வேலைக்கு போயிட்டிருகே இருந்தாலு எனக்கு இந்த பீல்டு புடிக்கல ப்ரோ ஓனா பண்றதுக்குதா நானு ட்ரை பண்ணிட்டு இருக்கே கொஞ்ச நாள்ல நானும் ஓனா பண்ணிருவே ப்ரோ நீ நீங்ளே இல்ல ப்ரோ நா பாத்தீங்கன்னா இந்த கவ் ஃபார்ம் அது மாரி ஓபன் பண்ணலான்னுடிருக்கே ப்ரோ அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா அந்த ஆடு வளப்புது அது மாரி கோழி வளர்ப்பு அது மாரி இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட இதுக்கு போலான் இருக்க ப்ரோ விவசாயம் சம்பந்தப்பட்டதுக்கு
சூப்பர் சூப்பர் ப்ரோ அப்ப பினான்சியல்லா எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா ப்ரோ
ஃபினான்ஷியலா இல்ல ப்ரோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் ஒன்னு இருக்கு ப்ரோ அந்த கோர்ஸ் நம்ம படிச்சோம்னா ஒரு சர்டிஃபிகேட் நம்லுக்கு ஒன்னு குடுப்பாங்க ப்ரோ அந்த சர்டிஃபிகேட் வெச்சோம்னா மா தமிழ்நாடு அரசு மூலியமா நம்ம மானியம் வாங்கிலாம் ப்ரோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் பாத்திங்கன்னா தர்டிசெவன் பர்சன்டேஜ் அதுல இருந்து நம்மலுக்கு அமௌன்ட் குடு குடுத்துருவாங்க ப்ரோ அது பண்றது எல்லா நம்ம கையில கொஞ்சோ காசு இருந்தா போதும் ப்ரோ
சூப்பர் சூப்பர் ப்ரோ இந்த மாரி நெறைய ஐடியாஸ் உங்ககிட்டா நா நெறைய கத்துக்கலான்டிருக்கே ப்ரோ இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ப்ரோ இந்த கோர்ஸ் இருக்கு அப்டின்னு கோர்ஸ் எங்க ப்ரோ நடக்குது அந்த ப்ளேஸ் எங்க ப்ரோ இருக்கு
அதுக்கு அது பாத்தீங்கன்னா மலஞ்செம்படி மலஞ்செம்படின்னு ஒரு ஊர் இருக்கு ப்ரோ அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கர்பங்காலஜி இருக்கு ப்ரே கர்பங்காலேஜில பாத்தீங்கன்னா அது பக்கத்துலேயே பத்தீங்னா சென்டர் இருக்கு ப்ரோ
ஓ சூப்பர் ப்ரோ அந்த சென்டர்ல நீங்க போய் எப்டின்ன ட்ரெய்ன் அப் எடுத்து ட்ரெயினப் பண்ணலான்னு இருக்கீங்களா ப்ரோ
இல்ல ப்ரோ ப்ரெண்டு ஆல்ரெடி ஆகிட்டாரு ப்ரோ இப்ப பாத்தீன்னா அவரு தா சொல்லியிருக்காரு இது மாரி இக்குதுடா நீங்க போய் பாருங்கனாங்க நாங்க போய் அதுல ஜாயின் பண்ணி அது எத்தன் நாள் கோர்ஸ்னா அது ஒன் வீக் தா ப்ரோ கோர்ஸ்சு ஏ டூ இசட் எல்லாமே சொல்லிருவாங்க ப்ரோ நீங்க உங்களுக்கு எது மாரி ப்ரோ பிசினஸ் பண்ற மாரி உல்ல இருக்கே யா
நானு தம்பியு தா இப்ப பிஸ்னஸ் பண்ணாம்னு ஐடியால இருக்கோ இருக்கோ ப்றோ கவ் பார்ம் வெக்கிலாமா இல்ல அத்தா கவ் பார்ம் இல்லனா
உம் உம்
கவ் ஃபார்ம் இல்லனா கண்ணுக்குட்டி பேட்ச் வைஸா ஏதாவது எடுத்து சேல்ஸ் பண்ற மாரி ஐடியாஸ் இருக்கு ப்ரோ
ப்ரோ இங்கப் ஒரு நிம்ஷோ இருங்க உம் ம்
சொல்லுங்க ப்ரோ
இல்ல ப்ரோ நீங்க கவ்ஃபார்ம் வெக்கறது யோசிக்கல்லா தேவயில்ல ப்ரோ கன்ஃபார்ம் வெக்கீலா உங்களுக்கு வந்து எடவசதி மட்டு இருந்துச்சினா போதும் ப்ரோ நீங்க கம்பல்சரி வெக்கிலா தீவனமு வந்து காஸ்ட் வைஸ்னு பாத்தீங்கன்னா அது அதிகமா ஆகாமயிரக்கறக்கு உங்களுக்கு சொந்தமா உங்ககிட்ட காடு தோப்பு இருந்துச்சினா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் ப்ரோ ஹலோ
ப்ரோ கேக்குதா ஹலோ கேக்குது ப்ரோ கேக்குது ப்ரோ திடீனு எடையில கால் வந்துச்சு ப்ரோ அதனாலத சவுண்டு கம்மியாய்ர்ச்சு
சேரி ஓகேங் ப்ரோ அதா ப்ரோ உங்ககிட்ட சொந்தமா கார்டு இருந்துச்சுனா வாங்கி இது பண்ணலா ப்ரோ சும்மா நம்மகிட்ட சும்மா தாலி எட லேண்டிருக்கு அது மாரி நம்ம வ கவ் ஃபார்ம் வைக்கலாம்னு சொன்னிங்கனா அது வந்து செட் ஆகாது ப்ரோ தீவனமே பாத்திங்கனா காஸ்ட்டு பாத்தினா பால் காசவிட அதிகமா தீவன காஸ்டு போயிடு ப்ரோ ல பம்ங்கறது உங்களால கைக்கு கெடைக்காது நஷ்டந்தா போகும் நீங்க ஜாபுக் கொய்ட் பண்ணிட்டு இத பண்றதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு செரமந்தா ப்ரோ
என்ன ப்ரோ ஜாப கொயிட் பண்ணா மட்டு தா நம்ம ஃபுல் டைமா இதுல இறங்கி பாக்க முடியு ப்ரோ அதுக்கான சோர்ஸ் நம்ம ரெடி பண்ணு ப்ரோ ஃபர்ஸ்ட்டு
இல்ல ஓகேதா ப்ரோ உங்களிட்ட காடு தோப்பு அது மாரி ஏதாச்சி இருக்கா ப்ரோ
ப்ரோ இப்ப காடு தோப்பு இப்பத்திக்கு இல்ல ப்ரோ ஏ அதா அதுக்குதா ரெடி பண்ணிக்கிட்ருக்கோ
இங்க நீங்க ஒன்னு சொன்னீங்க பாத்தீங்களா எடையில கன்னுக்குட்டி பாத்தீன்னா பேஜ் பேஜா ஏறகலானு ஆனா அந்த பிசினஸ் உண்மையாவுமே கரெக்ட் ப்ரோ அதுக்கு வேணா ஸ்மால் உங்ககிட்ட எவ்ளோ ப்ளேசு எடோ இருக்கு
எங்க கிட்ட பாத்தீங்கன்னா சொந்தமா மூன்றரை சென்ட் தா ப்ரோ இருக்குது இப்பத்திக்கு நாங்க குத்தவிக்குதா குத்தவிக்கு தா ப் ரோ வய எ எடுத்து பண்ணலா இருக்
ப்ரோ அதெல்லா ஒண்ணுமே தேவ இல்ல ப்ரோ மூன்றரை செண்டு வச்சிருக்கீங்க ப்ரோ ஒரு அஞ்சு கண்ணுட்டி வாங்குங்க ப்ரோ அத ரெண்டு பேட்ச்சா போடுங்க அ சிக்ஸ் மந்துக்கு ஒன்னு சிக்ஸ் மந்துக்கு ஒன்னுன்னு ஒரு ரெண்டு ரெண்டு பேட்ச்சா போடுங்க
ப அதுதா அந்த ஐடியா தா ப்ரோ இப்ப பண்ணிட்டுருக்கோ நானு தம்பியு இப்ப இந்த இயருக்குள்ள ஏதாது ஒரு பிசினஸ் பண்ணியே ஆகனும்னு ஒரு மைண்ட் செட்ல தா ப்ரோ இருக்கோ ஏன்னா எங்களுக்கு போற ஜாப் வந்து சுத்தமாக செட் ஆகல ப்ரோ அதுக் காக இந்த ஜாப்ப கொய்ட் பண்றதுக்காக நாங்க பிசினஸ் பண்ணிதா ப்ரோ ஆகணு அதா ப்ரோ நீடு
கரெட்டு தா ப்ரோ ஜாப்புனு எடுத்தீங்கன்னா யார்க்குமே புடிக்காம தா ப்ரோ போயிட்ருக்கோ ஏன்னா யாருக்கோ வேல செஞ்சுட்டு யாருக்கோ டைம் செலவு பண்ணிட்டுகிறக்கு உங்களுக்கு நீங்க டைம் செலவு பண்றது தப்பே இல்ல ப்ரோ
கரெட்டுதா கரெட்டுதா ப்ரோ நீங்க சொல்றத கரெட்டுதா ப்ரோ நீங்க செரி ப்ரோ நீங்க நீங்க வந்து சொன்னீங்கல பிசினஸ் பண்ணு அப்டின்னு நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்றதா ஐடியா இருக்கு ப்ரோ
ப்ரோ நா ஆல்ரெடி பண்ணிட்டு தா ப்ரோ இருக்கே
என்ன பிஸ்னஸ் ப்ரோ பண்றீங்க
அதே தா ப்ரோ கௌ தா ரெண்டு வெச்சிருக்கே அப்பா வெச்சிருக்காரு அத தா நா அப்பப்ப பாத்துட்ருக்கே ப்ரோ அது எடைல பார்டைமா பாத்துட்ருக்கே ஃபுல் டைமா மாத்தறக்கு பாத்திங்கனா இன்னு ஒன்னே ஒன் இயர்ல பாத்தனா ஃபுல்டைமா மாத்திருவே ப்ரோ ஒரு ஆறு ஏழு ஹெச் எஃப் மாடு வாங்கி ப்ரோ அத அப்டியே ஃபார்ம் டைப்ல அப்டி மாத்
சூப்பர் சூப்பர் ப்ரோ கௌ வெச்சிருக்கா சொல்றாங்க அப்பா வெச்சிருக்காரு பாத்துக்கறாருனு சொல்றாய்ங்க ஒரு நாளைக்கு எத்தன ப்ரோ ஒரு நாளைக்கு எவ்ளோ லிட்டர் ப்ரோ கெடைக்குது
ப்ரோ அது ரெண்டு மாடு சேந்து இப்ப ட்வண்ட்டி ஃபை லிட்டர் தா ப்ரோ கெடைக்குது
ரெண்டு மாடு சேந்து ட்வெண்ட்டி ஃபை லிட்டரு பரவால்ல ப்ரோ அ எந்த மாடு ப்ரோ மாடு எந்த மாரி ப்ரீட்ல எடுத்திருக்கீங்க வெச்சிருக்கீங்க
ப்ரோ இப்ப இருக்கற்து பாத்தினா ஜெசி இருக்குது ப்ரோ நாங்க ஃபாம் டைப்னு எடுத்துட்டீங்கனா பாத்தீங்கன்னா ஹெச் எஃபு தா ப்ரோ பெட்டரு அதுல பால் குவான்டி ட்வெண்ட்டி ஃபை லிட்ரு ஒரு ஒரு கவ் பாத்தீங்கனா ஒரு ட்வெண்டிஃபை லிட்டர் பக்க குடுக்கு ப்ரோ
சூப்பர் சூப்பரு ப்ரோ நீங்க உங்க ஐடியாலா நல்லா இருக்கு ப்ரோ எ பிஸ்னஸ இப்ப கூடிய சீக்கிர நீங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணீங்கனா உங்களோட ட்ரீம்ஸ அச்சீவ் பண்ணிற்லா ப்ரோ
ஆமா ப்ரோ இப்ப எங்க காடு தோப்பு இல்லாதவ்ங்களா எவ்ளோ என்னென்னமோ பண்ணிருக்கபோ எ கிட்ட ஒ ஒன் ஏக்கரு காடு இருக்கு ப்ரோ நா இருந்துட்டு நா பண்ணாம இருக்கேனா எம்மேலதா ப்ரோ ஃபால்ட்
உங்க ஆமா ப்ரோ உங்கள மாரி மு ட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க ப்ரோ கண்டிப்பா ப்ரோ நீங்க சீக்கிரமா நீங்க சொல்ற மாதிரி பிஸ்னஸ நீங்க சீக்கிர ல ஸ்டார்ட் பண்ணிருங்க ப்ரோ அது கண்டிப்பா சக்ஸஸ் ஆகும் ப்ரோ நீங்க எத பத்தி யோசிக்காதீங்க ப்ரோ அடுத்தவ என்ன சொ அது சொல்லுவா இது சொல்லுவா எதையுமே காதுல வாங்கிக்காதீங்க ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ
யாப் ப்ரோ நீங்க சொல்றதே ஃபு ஃபயரா இருக் ம் ப்ரோ நா நா ஸ்டார்ட் பண்ற ப்ரோ
ஆமா ப்ரோ இப்ப ஸ்டார்ட் பண்ணனாலதா அ கூகுள்ல ரெண்டு பேர்தா ஸ்டார்ட் பண்ணாங்க இப்ப கூகுள் வேர்ல்டு லெவல்ல நம்பர் ஒன்ல இருக்கு அமேசான்ல ரெண்டு பேர்தா ஸ்டார்ட் பண்ணானுங்க ஸார்ட் பண்ணும்போது ஒன்னுமே இல்ல அவனுங்க ஏ ஒன்னுமே இல்லைனு விட்ருந்தானுங்கனா இப்ப அவங்க வேர்ல்டு லெவல்ல பெரிய ஆளா வந்துருக்க மாட்டாங்க ப்ரோ
கரெட்டுத்தா ப்ரோ
முடிஞ்சளவுக்கு ப்ரோ இந்த இயருக்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா க்ரோ ஆகலா கம்பெனி கம்பெனி கம்பெனி இப்ப வேலா வேல லா வேலைய கட்டியே அழுதுட்டு இருந்தீங்கனா கடைசி வரைக்கு ஒன்னுமே பண்ண முடியாது ப்ரோ
கரெட்டுதா ப்ரோ மாசம மாச மாசம் மாச சம்பளதுக்காக வெயிட் பண்றது அதுக்கு நம்மளே எறங்கிற்லா ப்ரோ
கரெட்டுதா ப்ரோ
சங்குள்ளயு ஒரு ஆயர்வா ஆயர்த்தைந்நூறுவா இன்கிரிமென்ட்க்காக அவ்ங்க சொல்றதுக்குல எல்லா வேலயு செ செஞ்சு திட்டு வாங்கி அதெல்லா எதுக்கு ப்ரோ நம்மளுக்கு நம்மளே ராஜவ இருந்ட்டு போயிற்லா
ஆனா நீங்க உங்க தம்பி கூட பண்றது ரொம்பவே ஒரே நிம்ஷ ஆனா நீங்க உங்க தம்பி கூட பண்றது பாத்தீங்கனா ரொம் இப்ப இது ப்ரோ ஒரு ஆளு சேந்து க ஒரு கைய தாட்றக்கு ரெண்டு கை தட்றக்கு சவுண்டு வித்தியாச வருதுல ப்ரோ அப்ப நீங்க பாத்தீங்கனு வைங்க நீங்க ரெண்டு ரெண்டு பேர் பண்ணீங்கனா எல்லாமே ரெண்டு ரெண்டு பேர் பண்ணிதா ப்ரோ பெரிய லெவல்ல வந்துருக்காங்க
கண்டிப்பா ப்ரோ ரெண்டு பேர் பண்றது முக்கிய இல்ல ப்ரோ ரெண்டு பேரு ஐடியாவு வேணு ரெண்டு பேரு ஒரே மைண்ட்செட்ல பிஸ்னஸ்னா ஃபோகஸ் ஃபின் பிஸ்னஸ்சா எறங்கிட்டோ அப்டினா அது எதுவா இருந்தாலு ஃபேஸ் பண்ற மைண்ட்செட்ல ரெண்டு பேருமே இருக்கனு ப்ரோ சக்சஸ் வந்தாலு ஒன்னா தா இருக்கணு ஃபெய்லியர் வந்தாலு ஒன்னாத்தா இருக்கணு
உம் அது ஒ ஒங்க தம்பியோட மைண்ட்செட்ட பொறுத்தா ப்ரோ
ஆமா ப்ரோ அதா தம்பி தம்பி நீ ரெண்டு பேரு சேந்தா ரேக்கு ஏ இப்ப ரெண்டு பேரு சேந்தா கைத்தட்டு இல்ல ப்ரோ இல் இன்னு ஆகல ப்ரோ வீட்லப் பாத்துட்டுருக்காங்க வரன் பாத்துட்டுருக்காங்க ப்ரோ
ஓகே ப்ரோ வரன் பாக்குறாங்க அதையு பாக்கணு பிசினஸ் எடுத்தோ கவுத்தோனு நம்ம பண்ண முடியாது எல்லாத்தையு நல்லா யோசிச்ச ஒரு முடிவு பண்ணுங்க
ஆஹ் ஓகேங் ப்ரோ ப்ரோ அ எங்கள் கலந்துரையாடுறத்துக்கு ரொம்ப நன்றிங்க ப்ரோ
ஆஹ் தேங்க்யூ ப்ரோ மீண்டும் வாய்ப்பு கெடைச்ச சந்திக்கலாம் ப்ரோ
கண்டிப்பா சந்திக்கலாம் ப்ரோ வீட்ல எல்லா கேட்டேன்னு சொல்லுங்க ப்ரோ
வேணா ஆஹ
ஆஹ் செரி செரிங்க ப்ரோ அங்க மழ வருதாங் ப்ரோ
ஏ இங்க லைட்டா வந்ட்டுருக்கு ப்ரோ
ஓகே ஓகேங்க ப்ரோ இங்கேயு மழ வரற மாதிரிதா ப்ரோ இருக்குது ஆஹ் ஓகே ப்ரோ கல மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்
ஓகேங் ப்ரோ
ஆஹ் ஓகே ப்ரோ
உஹும் உஹும் ம் உஹும்